தோழி
ஹலோ வணக்கம் ஹலோ கேக்குதா தோழி ஆஹ் ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
நானு இப்ப சமையல் செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்குறேன் தோழி என்ன செய்ய றதுட்டு கன்ஃபியூஷனா இருக்கு தோழி
ஏன் தோழி நா நா இப்பதான் முடிச்சேன் தோழி எல்லா வேலைகளும்
ஓ நான் சேரி கீர
கொழம்பு வப்பிங்களா தோழி நீங்க ஆஹ் தோழி செய்யிங்க தோழி கண்டிப்பா எப்டி செய்வீங்களா தோழி வத்த குழம்பு
என்னது தோழி
வத்த குழம்பு செய்வீங்களா எப்டி தோழி
வத்த குழம்பு எனக்கு தெரியாது தோழி செய்றது
ஆ கீர குழம்பு
குழம்பு செய்வேன் தோழி கீர குழம்பு தான் செய்ய போறேன் கீர குழம்பு ரொம்ப நல்லா வரும் தோழி நா செஞ்சேனா அதனால எப்டியும் வாரத்துக்கு ஒரு தடவ செஞ்சிருசி
ஆ ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி அது ஆனா அது நம்ப சாப்ட்டோன்னா
ம்
எ எப்டி செய்வீங்க தோழ் ஆ பிடிக்கும் தோழி ஆனா எனக்கு அது வெச்சாலே ஏதோ மிஸ் ஆவற மாரியே இருக்கும் தோழி எனக்கு கீரக்கொழம்பு வச் சாலே அது எப்டினு தெரில நீங்க எப்டி வப்பீங்க கொஞ்சோ சொல்லுங்க தோழி எதனா ஐடியா
ஆ தோழி நா எப்டி செய்றேன்ட்டு சொல்ற கீர வந்து நா நெறைய சிறுகீர கொழம்பு வப்பேன் தோழி மத்த கீரைகள்னா பொரியல் மாதிரி செஞ்சுடுவ இதுக்கு சிறு கீர எனக்கு கொழம்புக்கு அப்டின்னு சிறு கீரையு இந்த முருங்கக்கீரையு வப்பேன் தோழி கொழம்பா
ஓ முருங்கக்கீர கூட நல்லதுதா தோழி ஆ சொல்லுங்க தோழி சிறு கீரையே சொல்லுங்க
சிறு கீர சொல்ற நானு இதுக்கு வந்து நம்ம பருப்பு ஒரு ஒரு கட்டு அந்த மாதிரி கீர இருக்கு அப்டின்னா ஒரு சின்னதா ஒரு நூறு கிராம் அந்த மாரி பருப்பு எடுத்துக்கோங்க தோழி நல்லா ஊற வச்சுடுங்க அந்த பருப்பு பாத்தா நமக்கு ஊறுன மாரி இருக்கும் பாருங்க அப்போ வேக வச்சா அப்டிதா நமக்கு அந்த ஒரு மாரி நல்லா வெந்துட்டு அந்த பூ மாதிரி வரும் தோழி அப்பதா அதனால ஒரு அர மணிநேர அந்த மாரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புற வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறோ பச்ச மெளகா ஒரு காரத்துக்கேத் ஏத்த மாரி நானு ஒரு மூணு நாலு போடுவ தோழி பச்ச மெளகா உங்களுக்கு எவ்வளவோ அது கம்மி வேணும்னாலு கம்மியா போட்டுக்கலா தோழி
செரி தோழி ஆ
ஏதோ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க தோழி அதுல
ஆ சரி தோழி
அப்புற மஞ்சத்தூள் தோழி அது வந்து ஃபுல்லா து ஆ ஒரு மாதிரி வெங்காய தக்காளியெல்லா பெருசு பெருசா கட் பண் ணி அதுல அப்டே போட்டுக்கணு தோழி அது போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட் ட்டு தண்ணி அந்த பருப்பு நெனைற அளவு வச்சுட்டு குக்கர்லே வச் சிடுங்க தோழி சில பேர் வந்து இப்போ குண்டா மாதிரி கூட வேக வெப் பாங்க நமக்கு பருப்பு சீக்கிரம் அது ஆமா தோழி அது குண்டான்ல நமக்கு வேகணு ரா ரொம்ப லேட்டா கூட ஆகு குக்கர்ல போட்டுட் டு நீங்க அவ்வளோதா தோழி இத போட்டுட்டு க்ளோஸ் பண்ண உப்பு போடாதீங்க தோழி உப்பு போட்டோம்னா அது அவ்ளோவா வேகாது உப்பு போட்டோ புளி போட்டோ அப்டின்னா
ஆ இப்ப நீங்க சாதா பருப்புக்கு கூட புளி யூஸ் பண்ண மாட்டீங்களா தோழி அப்போ ஓ சேரி சேரி ஆ அந்த மாரி யூஸ் பண் பண்ணா சீக்கிர வேவாது
ஆமா தோழி புளிப்பும் உப்பும் பட்டது அப்டின்னும் போது அது வெந்தாலுமே ரொம்ப முழுசு முழுசா அந்த எழஞ்சு போவாது தோழி நமக் க்கு அது ஒரு மாதிரி முழுசாவே இருக்கும் தோழி அது அதனால நம்ம அதுக்கப்புறம் சேத்து
ஆ சேரி தோழி
இத வேக வச்சுப்பாங்க தோழி நா வந்து ஒரு மூணு விசில் விடுவ தோழி அந்த இல்ல ரெண்டுலருந்து மூணு விசில் போதும் அதுக்கப்புறோ நமக் கீர போட்டு வேக வெப்போ அதனால ரொம்ப வேக வக்க கூடாது பருப் பு ஒரு மூணு விசில் ஆமா தோழி அது வந்ததும் எறக்கிட்டு அ அதுக்கப்புறோ நம் நமக்கு கீர அலசி வச்ச கீரய போட்டு வேக வைக்கணு தோழிய இல்ல இத வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது தோழி கீர வேக வைக்கும்போது க்ளோஸ் பண்ணோ அப்டின்னா அந்த கலர் மாறிடு தோழி டார்க்கா ஆய்டு கருப்பா ஆமா தோழி அதுக்கு நீங்க க்ளோஸ் பண்ணாம அப்டியே வேக வச்சோ அப்டின்னா அந்த பச்ச ஒரு நல்லா பச்சதன்ம அப்டியே இருக்கு கும் தோழி அதுல அதுல்ல கொஞ்ச சின்ன பீசு அளவுக்கு இது புளி போட்டுக்கோங்க அதுல இப்ப்பு போட்டுக்க தோழி அதுல சேர்ந்து வேகும்போது கொஞ்ச நல்லா இருக்கு கீர ஓர அளவுக்கு வெந்ததும் அத கடைஞ்சிருவ கடையணு தோழி இப்பல்லா சில பேர் மிக்சர்ல கூட போட்டுறாங்க தோழி நீங்க அங்க மத் த்து வச்சு
ஆ கல்சட்டி அதுல அதல்தா கடைவ தோழி அதுல்தா டேஸ்ட்டே வரு தோழி
ஆமா தோழி கொழந்தைங்களுக்கு அது குடுக்கும் போதுதான் அத டேஸ்ட் வரும் ருசியா இருக்கு அதலயே நானும் அதுல தா தோழி தண்ணீர் இல்லாம போட்டு வடிகட்டி கடஞ்சிட்டு ஆ அதுக்கப் அப்புற தேவ ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க தோழி கீரை குழம்புக்கு ஓரளவுக்கு அந்த கட்டியமா இருந்தாதா நல்லா இருக்
ஆ ஒரு தொக் அ சேரி தோழி
நமக்கு தண்ணியா இருக்காம கொஞ்ச ஒரு மாதி சத் நீ பதத்துல இருக்கற மாரி இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் வருந் நல்லா நல்லா முடிஞ் ஞ்ச வரைக்கு நைசா கடஞ்சிட்டு அதுக்கப்பற தாளிச்சிடுங்க தோழி எண்ண கடுகு சீரகம் அதுப்புற வேண் ஒரு காஞ்ச மெளகா போட்டுக்கோங்க கருவேப்புல தாளிச்சு அதுல கொட்டிக்லா தோழி
ஆ அவ்ளோ தானா தோழி
தோழி அப்புற கொழம்ப ஆஹா தோழி கொதிக்க வைக்க கூடாது தோழி அது எல்லா நம்ப கொழம்பு கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சா அந்த கீர கசப்பாயிடு தோழி எப்பமே நம்
ஏ செரி தோல்
தப்பு தோழி அ
பண்ணிருப்பன் நெனக்குற தோழி நாப்
அது நம்ம சூடா இருக்கட்டோன்ற மாறி யோசிப்போ தோழி இல்ல அந்த மாதிரி ம் அது சூடாதா இருக்கு நல்லாவு இருக்கு நீங்க கொதிக்க வைக்க கூடாது கீரய நம்ம திரும்ப பயன்படுத் தும் போது கூட சூடு பண்ணக் கூடாது தோழி நம்ம மத்த கொழம்பல்லா சூடு பண்ணி சாப்டுவோலத் தோழி அந் அந்த மாறி ம் இதுக்கு வடகம் கூட போட்டா நல்லா இருக்கு தோழி ஆ னா வடகம் எப்டி செய்றதுனு எனக்கு தெரியாது
ஆ ஆனா எனக் கூட தெரியாது தோழி வடகம் செய்யாது ஆனா சொல் அதுக் கஞ்சி மாறி காசுவாங்க ஏதோ அதுல சீரகம் அது இதுன் போட்டு காசுவாங்க எனக் அதுன் தெரில தோழி
ஆ ஆமா தோழி அது போட்டா கூட நல்லாருக்கு கீரக் கொழம்புக்
ஆமா ம் அ ஏ நாங்க எங்க அம்மமா ஒரு லிஸ் அந்த வட செய்வாங்க தோழி உள்த்த வட செஞ்சிருவாங்க கீரக் கொழம்புக்கு ஆ ஆமா தோழி கீரக் கொழம்பு வச்சாலே உள்த்த வட செஞ் செஞ்சிடுவாங்க இல்னா அந்த பருப்பு வட செஞ்சிருவாங்க எதனா ஒரு வட சேஞ்சிடுவாங்க கீர கொழம்புக்குனா ஆ சய்டிஸ் அப்டிதா சாப்டுவோ தோழி
உம் நீங்க என்ன செய்வீங்க தோழி சைடிஸ் அப்போ
நா அப்ளதா வக்குறே தோழி
ஆ சரிங் நானூ உர்ளக்கெழங்கு வறுப்பே தோழி இதுக்கு அது உர்ளக்கெழங்
தோழி ஆனா உர்ள்ள கோ கெழங் வருத்தோனா அது ஒரு டேஸ்டே தனிதா இல்ல தோழி
ஆமா தோழி உங்ளுக்கு நீங்க எப்டி செய்வீங்க தோழி உர்ல கெழங் டிப்ரெண்டா
டிப்ரெண்டா இல்ல தோழி நா வந்து வெரூ அப்டியே கொஞ்ச கொஞ்சமா அது கட் பண்ணிட் தோல்லா ரிமூவ் பண்ணிட்டு அப்றமா வே வைக்க மாட்டே தோழி அது கொஞ்ச மொத்து மொத்தாவே கொஞ்ச கட் பண்ணிப்பே அ அப்றோ என்ன பண்ணுவே எண்ணெய்ல இத போட்டுட்டு உப்பூ மெளகாத்தூளு போட்டுட்டு இத போட்டு கொஞ்ச அப்டியே விட்ருவே தோழி லைட்ட அப்டியே கொஞ்ச கொஞ்ச களறி உட்ருவே அதே வந்து நல்லா ஒரு இதுவா வரூ தோழி அது டேஸ்ட்டா இருக்கு அது ஒரு மாறியா ஆ வர்த மாறி செய்யற்து ஆமா தோழி அது ஒரு நல்லாருக்கு
சரி சரிங்க நானு வேகா வாய்த்துதா தோழி செஞ்சிருக்குறே இது புதுசாருக்கு நானு இத ட்ரை பண்றன்
ஆ ட்ரை பண்ணுங் தோழி நல்லாருக்கு இது அதே மாறி அந்த கா ஷே சேப்பங்கழங்குனு சொல்வாங்ள சேப் ழங்க கருணக்கெழங்கா ஆ கருணக்கெழங்கு கருணக் கெழங்கு தோழி அது அது கூட இப்டிதா பண்ணனு வேன்னா கொஞ்ச தண்ணி தெழிக்கிலா நம்ப அது ஒரு பாக்ஸ் மாறி கட் பண்ணிட்டு அந்த கருண்ண கெழங்க நல்லா வாஷ் பண் அ அந்த மாறி கட் பண்ணி கட் பண்ணி வெரூ அதுல எண்ண வெரூ அந்த மெளகாத்தூளு உப்பு
ஆ ஆ
ப்ப சேத்து சு சும்மா அப்ப அப்ப தண்ணி தெல்சு கொஞ்ச கொஞ்ச இப்டி இப்டி பண்ணி விட்டோனாலே அது அப்டியே வறுவல் மாரி இருக்கு
ஆ எனக்கு அந்த மாரிதா தோழி எனக்கு நறைய பேர் செய்வாங்க சாப்பணும்னு ஆச ஆனா எனக்கு அது வரவே வர ராது தோழி அது கொஞ்ச வேக வச்சுட் நா வேக வச்
வேக வச்சுன்னா ரொம்ப அது அது கொழ கொழன்னு ஆகும் தோழி அது இது கிரிப்சியா இருக்கு இது அப்டியே அது அதுலயே வெந்து வெந்து வர்றது னால நல்லா இருக்கு தோழி அது அடிக்கடி கொஞ்ச தண்ணி தெளிச்சிக்கலா நம்ப அது கிராமங்கள்ல அப்டி தா செய்யறாங்க தோழி நானே அங்கருந்து தா கத்துக் ட்டே எங்க பாட்டி வீட்டுக்கு போ ஆ அவங்க அது சீக்கிரமா முடிச்சுடுவாங்க ஆனா டேஸ்ட் அதுக்கு எப்டி தா கஷ்டமா செய்யறாங்க போலன்னு நெச்சு அப்புற தா பாத்தேன் ஒண்ணுமே பண்ணல வந்தாங்க போட்டாங்க மூடுனாங்க போயினேக்குறாங்க
ஆமா தோழி நானு அத வேக வச்சு அந்த மாரி பண்ணா கொழ கொழன்னு
ஆ ஆமா தோழி அது கொழ கொழன்னு நா கூட அந்த மாரி ட்ரை பண்ணிருக்கே தோழி அது கொழ கொழன்னு தா ஆயிடும் ட்ரை பண்ணன் எனக்கு தெரியாம பஸ்ட்டு அப்பற சரி ஆ நல்லா இருக்கு தோழி து இது வச்சனாலு நல்லாருக் கு ம் தோழிஸ் சரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது அப்பறமா கூப்டவா
ஆ சரிங்க தோழி ம் பாய் தோழி ம் ம்